எப்டின்னா நல்லாருக்கீங்களா ஸ்கூலுக் போயிட்டாங்களா கொழந்தைங்களா வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா என்ன சமச்சீங்க
நா நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க கொழந்தைங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்க நான் என்ன சமச்சேன் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் சமச்சு சாப்டேன் நீங்க என்ன சமச்சீங்க
நான் இன்னைக்கு லெமன் ரைஸுங்க
ஓ ஆ அப்டியா சேரிங்க உங்க வீட்டுக்காருக்கு பிடிக்குமா உங்க கொழந்தைகளுக்குலாம் புடிக்குமா
ஓ ரொம்ப புடிக்குங்க நல்லா சாப்பிடுவாங்க எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப கார த்த விட ஸ்வீட் தா அதிகமா சாப்பிடுவாங்க உங்க வீட்ல எப்படிங்க
எங்க வீட்லயு எல்லார ஸ்வீட் தாங்க சாப்டுவாங்க கொழந்தைங்களுக்கு நாளே ஸ்வீட்னா அதெல்லாம் ரொம்ப புடிக் கும் அப்ப எல்லா குழந்தைகளும் ஸ்வீட் தாங்க விரும்பி சாப்படுவாங்க எங்க வீட்லயு குழந்தைங்க விரும்பி சாப்பிடறது ஸ்வீட் தாங்க
ஓகே ஓகேங்க சேரி சேரிங்க நாளைக்கு வேற என் குழந்தைக்கு பர்த்டே வருது எந்த ஸ்வீட் செய்யலானே ஒரே யோசனையா இருக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களே
நீங்க வேணா பால் பாயசம் பண்ணி பாக்றீங்களா அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாவும் இரு க்கும் ஸ்வீட்டாவு இருக்கு கொழந்தைங்களுக்கு பிடிக்கு
ஓகேங்க எப்டி செய்றது இதுநாள் வரைக்கு நா பருப்பு பாயசோ பண்ணிருக்கே ஆனா பால் பாயாசோ எப்டி பண்ணதுன் தெரியாது சொல்லி தரீங்களா
கண்டிப்பா சொல்லி தர அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க ரொம்ப ஈஸியான விஷயோ ஃபஸ்டு ஒரு பாத்திரத்த எடுத்துக்கிட்டு அதுல ஒரு லிட்ரு பால் ஊத்திக்கங்க பால் நல்லா காய வச்சதுக்கப்பறோ சேமியா இருக் குல்லிங்க அதாவது நார்மல் சேமையா கெடையாது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா அங்க வந்து பால் பாயசத்துக்குன்னு போடுற சேமியா இருக்கு அந்த சேமியா வாங்கிக்குங்க அப்படியே ஏலக்கா முந்திரி திராஜ இதெல்லாமே வாங்கிக்கங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்க பால் காய வச்சிரு ப்பீங்கள அந்த பால்ல அந்த சேமியாவ போட்டு நல்லா வேக வைங்க வெந்ததுக்கப்புறோ சக்கரைய போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா கொதிச்சு சுண்ட காஞ்சு வரட்டு அதுக்கப்புறோ ஒரு பா பாண்ட்ல நெய் ஊத்தி அதுல ஏல க்கா முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த பாயசத்துல தூக்கி கொட்டிடுங்க கொட்டுனதுக்கு அப்புறோ நல்லா கிண்டி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்பறோ ஒரு பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு பால் பாயாசம்
சூப்பருங்க நல்லா இருக்கு நா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேங்க பால் பாயசம் மட்டுதா தெரியுங்களா இல்ல பருப்பு பாயசம் என்னெந்த பாயசம் தெரியும் உங்களுக்கு
எனக்கு பால் பாயாசோம் அதுக்கப்றோ ஜவ்வரிசி பாயாசோ இதெல்லா தெரியு ஆனா பருப்பு பாயசம் வந்து நான் செஞ்சதே இல்லங்க அது எப்படி இருக்கும் நீங்க சொல்றீங்களா எனக் கு நானு செஞ்சு பாப்பேன்ல
சூப்பரா இருக்குங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா பருப்பு வந்து பாசி பயிர் ப்பு யூஸ் பண்ணா சூப்பரா இருக்குங்க மஞ்ச பருப்பு சின்னதா இருக்கும் பாத்தீங்களா பாசி பருப்பு அது செம்மையா இருக்குங்க பாசி இதுக்கு பருப்பு பாயசத்துக்கு பஸ்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா குக்கர்ல வந்து பாசி பருப்ப வேக வச்சு எடுத்து வெச்சிருங்க ஒரே ஒரு விசில் விட்டாலு செரி ரெண்டு விசில் விட்டாலும் சேரி நல்ல பூ மாதிரி வெந்துரும் வெச்சுட்டு எடுத்து வெச்சிருங்க எடுத்து வெச்சுட்டு மண்ட வெள்ளத்த நல்லா தட் ட்டி எடுத்து வெச்சிருங்க சரிங்களா தட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பருப்பு பாயசத்த வந்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு மேஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா ஒண்ணுக்கு ரெண்டா சரிங்களா அந்த தட்டி வெச்சிருக்க வெல்லத்த இடித்து நல்லா போட்டு இது பண்ணீருனுங்க நல்லா போட்டு கிண்டிட்டே இருக்கம் போது இந்த பக்கோ வந்து தேங்கா வந்து ஒரு தேங்கா முழுசா நல்லா பெரிய தேங்காவா முழுசா எடுத்துருங்க எடுத்து தேங்கா பால் நல்லா திருவி மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சோ தேங்காப்பால் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க இன்னி கொஞ்சமா நறைய ஓரளவுக்கு தண்ணி ஊத்தி அததே இன்னு ரெண்டாவது தேங்கா பால் எடுத்து வச்சிருங்க அந்த சக்கய வந்து என்ன பண்ணலானா செடிகளுக் க்கு இதுக்குல்லா போட்லா சரிங்ளா அதுதா எடுத்து போட்ருங்க அதுக்கப்புறோ என்ன பண்றீங்கன்னா அது வந்து தேங்கா பால் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாது தேங்கா பால் எடுத்து வச்சே பாத்தீங்களா அத வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சோ ஏலக்கா வந்து போட்டு அரைக்கணு மறந்துட்டன் பாாத்தீங்ளா இத ஏலக்கா வந்து தேங்கால போட்டு அரைக்கணுங்க தேங்கால போட்டு அரச்சத வந்து அது வந்து நல்லா ஸ்மெல் குடுக்கூ சரிங்களா அப்போ அந்த தேங்காவ வந்து தேங்கா பால் செகண்ட் தேங்கா பால போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க லைட்டா கொதிக்க வெச்சுட்டு நல்லா கொதிச்சு நல்லா இது பண்ணோனா அது போயிரு அந்த பச்சை மாசம்ல போய் அந்த வெள்ளோ இந்த இதெல்லாம் போட்டு நல்லா மிக ஸ் ஆயிரு அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க எறக்குறக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபஸ்டு எடுத்து வச்ச தேங்காப்பாலு ஊத்திருங்க ஊத்திட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷ அப்டியே கொதிக்க வச்சுட்டு சிம்லயே வச்சு கொதிக் க்க வச்சிங்கன்னா எறக்கிட்டு ஒரு ஃபேன்ல வந்து ளி முந்திரி ஏலக்கா திராட்சை இதெல்லா போட்டு நல்லா சிம்லே வச்சுட்டு நெய்ல லைட்டா வருத்து ஒரு பொண்ணிறமா வரு அந்த திராட்சைல வந்து இன்னு பாத்துக்கோங்க அப்டியே புஃப்பி அழகா வருங்க அப்ப என்ன பண்ணனு இது பண்ணி ஆஃப் பண்ணி ட்டு அத எடுத்துட்டு மெதுவா எடுத்து அதுல கொட்டிட்டு ரெண்டு கிண்டு கிண்டிக்கிட்டு அப்டியே ஒரு பவுல்ல சர்வ் பண்ணி சாப்ட்டு பாருங்க சூப் பரா இருக்குங்க நம்ம எல்லா பருப்ப வந்து காரமா தான சாப்ட்டு பாத்திருக்கோ பாசி பருப்பு பாயாசோ அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க
வாவ் வாவ் நீங்க சொல்லும் போதே எனக்கு செஞ்சு சாப்பட்ணு போல இருக்குங்க கண்டிப்பா இன்னைக் நைட் நா இத ட்ரை பண்ணியே பாப்பே நீங்க இத பத்தி சொல்லும் போது இன்னொருத்தி சொன்னீங்க பாத்தீங்ளா அந்த தேங்கா ஓடச் சக்கைய நம்ம உரத்துக்கு பயன்படுத் த்லானு நீங்க சொல்றது மட்டுமில்லாம அதுல ரெண்டு டிப்பு எனக்கு சொல்லீருக்கீங்க பரவால்லீங்க உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு நீங்க சொல்றது டிப் ஸ் வச்சு நா நெறைய்யா வீட்டு வேல செய்யறே அப்பறோ எனக்கு இன்னோன்னு சொல்லுங்க நீங்க எப்பிடி வீட் ல எல்லாத்துக்கு சமச்சு தரீங்க
சமைக்கிறது அதெல்லா வந்து கம்மிதாங்க அத என்ன பண்றது பாயாசோ நல்லா வைக்க தெரியு இந்த பருப் பு பாயசோ நல்லா வைக்க தெரியு அப்றோ அடம்ப்ரதமன் பாயசன்னு உங்களுக்கு எதாது தெரியுங்ளா
அப்டிங்ளா கேள்விப்பட்டிருக்கே ஆனா வந்து இன்னு செஞ்சு பாத்ததில்லைங்க நா சாப் டதூ இல்ல நீங்க சொல்றீங்ளா
அந்த பச்சரிசி மாவு இருக்குல்லங்க பச்சரிசி மாவுல வந்து அது ஒரு மாரி பண்ணுவாங்க இப்பல்லா யாருமே பண்றதில்ல அந்த காலத்துல எல்லா வந்து பண்ணுவாங்க எங்க ஊர் சைடுலா ரொம்ப ஃபேமஸுங்க சூப்பரா இருக்குங்க அடப்ரதமர் பாயாசோ அப்றோ பாத்துட்டீங்ன்னா ம் அந்த பாயசோ வந்து அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க அப்டே சுண்ட பால்ல வச் சு அந்த பாயச செஞ்சிருப்பாங்க இப்ப டிபாட்மெண்ட் ஸ்டோரு எதாது கடைலயே அந்த அடப்ரதமன் மிக்ஸுன் ஒண்ணு இருக்கு அத வாங்கிட்டு வந்துங்க நல்ல சுண்ட காய வச்சு பால அப்டியே வந்து அந்த பவுட்ர மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு கிண்டிட்டே இருந்து நல்லா கலக்கி நல்லா கொதிக்க வச்சுரு கீழ எறக்கி அந்த முந்திரி த்ராட்சை ஏலக்கா அதெலா வந்து இந்த பாதாம் முந்திரி இதலா போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி நல்லா அ நெயில வறுத்து அதுல எடுத்து குடிச்சு பாருங்க சோ சுவாமி அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க அந்த டேஸ்டுக்கு ஈடே ஆகாது நம்ம பால் பாயசங் கூட தள்ளி நிக்கணுங்க அந்த பாயச அவ்ளோ சூப்பரா இருக்குங்க ஆனா எப்பிடி ரெசிபின்னு எனக்கு தெர்ல ஆனா ஏ ரிலேட்டிவ்ஸ்த கேக்கணு அந்த அடப்பிரேதமன் பாயஸ வீட் இப்பிடி செய்றாங்கன்னு நா கேட்டுட்டு கண்டிப்பா இந்த ரெசிபி சொல்றே செரிங்ளா ஏங்க நீங்க ரொம்ப நாளாவே கூப்பர்றதே இல்லிங்க
ஆ சேரிங்க கண்டிப்பா எனக்கு கேட்டுட்டு சொல்லுங்க அது தாங்க எனக்கு இப்பதா நியூ பான் பேபி ஒன்னு பொறந்திருக்கு கேள் பேபி பாப்பாவ பாத்துக்கோணு இல்லீங்க அதனால்தா நா இப்ப யார்கிட்டியு கால் பண்ணி பேசறதில்லீங்க நீங்க ஒன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க இனிமே நா டெய்லி உங்களுக் கால் பண்ணி பேசறே ஓகேவா
ஓகேங்க செரி இப்ப நியூ பான் பேபி சொன்னீங்கல்ல கொழந்தைக் வந்து கு உளுந்து உளுந்து பால் எடுத்து அது பாயசமா செஞ்சு குடுத்துருக்கீங்ளா கொழந்தைக்கு இல்ல நீங்க குடிச்சிருக்கீங்ளா
இல்லைங்க எனக் யாருங்க சொல்றக்கிருக்கா எனக்கு இதெல்லா செஞ்சே பழக்கோ இல்லைங்க நீங்க வேணா சொல்றீங்களா எம் பேபி எதுவ்மே சாப்பட்றதில்ல ரொம்ப வீக்கா இருக்கா நீங்க சொல்றீங்ளா நா செஞ்சு தர எ கொழந்தைக்கி
கண்டிப்பா செஞ்சு குடுங்க சொல்லித்தரே ஃபஸ்ட்டு ஒரு ம் ஒரு குழிக்கரண்டி நெறையா உளுந்தெடுத்துக்கோங்க அதுக்கப்பறோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங் அத நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணீட்டு அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைங்க அரச்சிட்டு அதுக்கப்பறோ எடுத்து சுடு தண்ணி வந்து ஒரு கப்புல வந்து வெச்சிருக்கோணு சுடுதண்ணி ஊத்து நல்லா கொதிச்சதுக்கப்பறோ லைட்டா இத்தினி ஒரு பின்ச் உப்பு எப்ப ஸ்வீட் செஞ்சாலு பாயச செஞ்சாலு எது செ ஞ்சாலு செரி லைட்டா ஸ்வீட்ல உப்பு போடணு லைட்டா உப்பு அந்த தண்ணீல போட்ருங்க அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டிய இடிச்சு நல்லா தண்ணி கொதிக்க வெச்சு வடிகட்டி எடுத்து வெச்சிருங்க செரிங்ளா வடிகட்டி எடுத்து வெச்சிட்டு அது என்ன பண்ணனு இந்த அரச்ச பவுட்ரு வந்து அந்த அ கருப்பட்டி தண்ணி கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணீட்டு அதுக்கப்பறோ என்ன பண்ணுங்க அந்த தண்ணீல நல்லா கொதிக்க வெச்சு நல்லா வந்து காச்சுங்க காச்சிட்டே இருந்தீங்னா அவ்ளோ அருமையா பாயசோ இது மாரி வரு நல்லா கன்சிஸ்டஸி வந்த உட்னே எறக்கி வெச்சிட்டு தேங்கா பூ இருக்குல்லங்க தேங்கா திருவுனது அத வந்து நெய்ல வறுத்துட்டு அதுக்கப்பறோ முந்திரி, திராச்ச, ஏலக்கா அத நெய்ல வறுத்துட்டு நல்லா வந்து எடுத்து அதுல கொட்டி உங்க கொழந்தைக் அப்டியே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சூடாற்ன வெச் சதுக்கப்பறோ வந்து குடுங்க செரிங்ளா நீங்களு குடுங்க ஏங்க நீங்கதா இப் பதா டெலிவெரி ஆச்சு உங்களுக்கு நீங்ளு சாப்பட்லா உங்க கொழந்தையு சாப் பல்லா வீட்ல இருக்கவுங்ளு சாப்பட்லா லேடிஸ் மொதற்கொண்டு சாப்பட்ணு இந்த உளுந்துப் பால் க கஞ்சின் சொல்லாத இது வந்து பாயசமு சொல்லலா கஞ்சி செய்யறது ரொம்ப ஈசிதா சாப்பட்றது ஈசிதா கஞ்சினா நம்ம உப்பு போடுவோ பாயசோன்னா வந்து நம்ம வ வெல்லம் போடுவோ வெல்லம் போட்டுக்லா பிரச்சனையில்ல கருப்பட்டியு போட்டுக்லா சரிங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க
ஓகேங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே நா இப்பவே போய் ட்ரை பண்ணி பாக்கறங்க ஓ கேவா நா போய் செஞ்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசவா
ஆ செரிங்க செரி வெக்கட்டுங்ளா
ஆ ஓகேங்க